ப்ரோ சொல்லுங்க ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க நல்லாருக்கிங்ளா ப்ரோ
ஆ நா ரொம்ப நல்லாருக்க ப்ரோ நீங்க ப்ரோ
நா எதோ ஒன்னு இருக்கே ப்ரோ எப்டி ப்ரோ சாப்ட்டிங்ளா
ஆ சாப்ட ப்ரோ கல்யாண கல்யாண சாப்பாடா ப்ரோ கல்யாண சாப்பாடு
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஜாலியா இருக்கிறீங்க போலயே ப்ரோ
ஆமா ப்ரோ பட்டா பூச்சிக்கு கருப்பா பூச்சிக்கு கல்யாணோ ப்ரோ
ஓகே ப்ரோ விருந்து போட்டாங்களா ப்ரோ ரைட்டு ப்ரோ உங்களுக்கு எப்ப பரோ கல்யாணோ
எங்களுக்கா ப்ரோ வர நைட்டு் ப்ரோ
வர நைட்டே கல்யாண பண்றீங்களா ப்ரோ அவ்ளோ பெரிய பணக்காரங்களா ப்ரோ நீங்க
அ ஆமா ப்ரோ
பணோ பத்து செய்யுன்னு சொல்றாங்களே உண்மையா ப்ரோ
பணோ வந்து மண்புழு மண்புழு வந்து பாத்துக்கு ப்ரோ
ப்ரோ இங்கதா ப்ரோ காமன்ட்ட சுத்திட்ருக்கு ப்ரோ
அவுங்க பாத்துப்பாங்க ப்ரோ பணோ அமோண்ட்டல்லா அவுங்களே பாத்துப்பாங்க
அமோண்ட் மட்டு குடுக்க சொல்லே ப்ரோ நாளைக்கே பண்ணிக்கலா நாளைக்கே பண்ணி நா அது நைட்டு ஏ ப்ரோ பண்ற ஈவினிங்கா பண்ணிக்கலா ப்ரோ
ஈவினிங் வேணா ப்ரோ நாளைக்கு நைட்டு பண்ணா கரப்பாம்பூச்சுயு பட்டாம்பூச்சுயு ஜாலியா இருப்பாங்க
இல்ல ப்ரோ ஈவினிங் பண்ணாதா ஒரு நைட்டு வரைக்கு அட்ஜஸ் ஆயி கரெக்டா இருப்பாங்க ப்ரோ ஆ
ஐய்யய்யோ அப்டி சொல்றீங்களா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
ஆம் ப்ரோ
ஆமா ப்ரோ நைட்டு தா ப்ரோ ஜாலி
நைட்டு காலி டுமாரோ காலி ஆயிடு
ஆமா ஆமா ‌ப்ரோ ஆமா‌ ப்ரோ எம்டி ஜோப் ப்ரோ
எம்டி ஜோக்கா ப்ரோ கரட்டான விஷயோ தா ப்ரோ நைட்டு ஜாலியா இருந்தா கால்ல வேலைக்கு போணு ஒழைக்கணு அவங்களல்லா பாத்துக்கனும்ல
ஆமா ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ நீங்க ப்ரோ உங்களுக்கு எப்ப கல்யாணோ இன்னைக்கே கல்யாணமா
இல்ல ப்ரோ எங்களுக்கு இன்னு ஒரு இந்த வருஷத்துக்குள்ள முடிஞ்சு அடுத்த வருஷோ முடிஞ்சிடு ப்ரோ எப்டி பாத்தாலு
ஆ யாருக்கு ப்ரோ கல்யாணோ
ஓ இல்ல ப்ரோ அக்கா இருக்காங்க ப்ரோ அவுங்களுக்கு கல்யாண முடிஞ்சதுக்கப்றோ எனக்கு கல்யாணோ
உங்களுக்கு எப்ப ப்ரோ
தெர்ல ப்ரோ இப்பதா ப்ரோ பாத்துட்டு இருக்காங்க ப்ரோ
இப்பதான ப்ரோ சொன்னீங்க ஒரு வார ரெண்டு வார கழிச்சோனே
ஒரு வார இல்ல ப்ரோ ஒரு வருஷோ ரெண்டு வருஷோன் சொன்ன ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ ஆ பொண்ணு யாரு ப்ரோ பொண்ணு யாரு ப்ரோ
பாத்து வச்சிருக்கோ ப்ரோ சொந்தத்துலயே பாத்து வச்சிருக்கோ ப்ரோ
சொந்தத்துலே பாத்து வச்சிக்கிறீங்களா ப்ரோ என்னா ஜாதி ப்ரோ
அதெல்லா கேக்கூடாது ப்ரோ ஆப் உங்கள பேண்ட் பண்று ப்ரோ
அப்டிங்களா நல்லது வேற ப்ரோ
அப்றோ பாத்து வச்ட்டோ போய் சொல்லணு ப்ரோ அந்த பொண்ணுக்கிட்டதா எப்டி போய் சொல்றதுன் தெர்ல நீங்க எதா ஐடியா குடுத்தீங்கன்னா போய் சொல்லில்லா ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ ஒன்னு இல்ல ப்ரோ மேலாடைய ஒண்ணு எத்துக்கோங்க ப்ரோ அது அப்புறமா எதா பிளவர் ஒண்ணு எத்துக்கோங்க ப்ரோ ஃபை ஸ்டார் ஒண்ணு எத்துகோங்க ப்ரோ டெய்ரி மேடுகு நூறுவாது ஒண்ணு எத்துக்க ப்ரோ
ஆலா வெலிக்கு ஆவாது ப்ரோ வெலி க்கே ஆவாது ப்ரோ
எத்துன்னு போய் குடுங்க அக்சப்ட் பண்ணா பண்ணிப்பாங்க
அந்த மார்ல்லா நம்பளுக்கு வேண்டா ப்ரோ நம்புளுக்கு சொல்லணு ஓகேன் சொன்னா கல்யாண பண்ணிக்கணு ப்ரோ அதுக்கப்புறோதா
அப்டிங்களா ப்ரோ நல்லது
ஓகேன் மட்டு சொன்னா போது ப்ரோ வேல முஞ்சுடு டிலேல்லா கடையாது ப்ரோ டிலேல்லா கடையாது ப்ரோ ஏனா ஒரு வருஷமா தா ப்ரோ பசங்க கூட ஜாலியா சுத்திட்டு இருபோ ப்ரோ இங்க மல மேல வந்து ஃபோன் பேசிட்ருக்கோ
அ அப்டிங்களா என்னா என்னா சாப்புறீங்க
இங்க என்ன ப்ரோ சாப்புட்றோ எதுவு சாப்டல ப்ரோ
ஒன்னுமே சாப்பலையா ப்ரோ
ஏ ப்ரோ நா என்ன ப்ரோ சுட்டு வாழ்கை சுட்சுவேஷன் அப்டி ப்ரோ
அப்டிங்களா நல்லது எங்க ப்ரோ ஊரு கீருல்லா சுத்தினு இல்லைகங்களா
இல்ல ப்ரோ
ஊரு கீரெல்லா நல்லா சுத்துனீங்களா மூணார், கேரளா, ஊட்டி, கொடைக்கானல்
ஆமா ரோ ஆமா ரோ இப்ப அடுத்ததா டெல்லி அடுத்த வாரோ
அடுத்த வாரோ டெல்லிக்கு போறீங்களா
ஆமா ப்ரோ அடுத்த வாரோ டெல்லி
நாங்க அடுத்த வாரோ பும்பாய் போறோம் ப்ரோ
அப்ப என்ன கதன் பாப்போ ப்ரோ நாங்க பொம்பாய் டெல்லி போய் சுத் திட்டு அப்டே பொம்பாய் போலாந்தா ப்ரோ வருவோ வரும் போது மீட் பண்ணலா ப்ரோ
ஆ ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
எங்க ப்ரோ ஐ டில வேல பாக்குறீங்கனு கேள்விப்பட்ட
இல்ல இல்ல இல்ல ப்ரோ நம் வந்து ஃபளைட் ஓனரு ப்ரோ
ஃபளைட் வச்சத நடுத்தீங்களா ப்ரோ நானு அதா ப்ரோ நா ஜெட் வச்சி நடத்துட்டு இருக்க ப்ரோ
ஆ அந்த ஓன அந்த கம்பெனி ஓனரே நா தா ப்ரோ
அப்டிங்களா ப்ரோ நம்ம நம்முள்து பாட்னர்ஷிப்ல இருக்கறது ப்ரோ
அப்டிங்களா இல்லிங்கிளே ப்ரோ நா தா ஓனர் நா யார்கூடையு பாட்னர்ஷிப் போட்லேயே ப்ரோ
உனக் கீழ இருக்கவங்க போட்ருராங்க அப்ப உங்களுக்கே தெரியாம
ஆ அப்டி அப்டி அப்டிங்களா அப்டிங்களா ஓகே ப்ரோ உங்க பேரு ப்ரோ
நம்ம பேர் வந்து உமர் ப்ரோ நம்ம பேர்
உங்க பேரு உமருங்களா நாளைக்கு நேத்து தான ப்ரோ அட்மிஷன் போட்ட உங்களுக்கு ஒரு லட்ச ரூ சாலரி
தெர்லயே ப்ரோ வர்லயே ப்ரோ கெரிடிட் எதுவு ஆகலயே
கெரிடிட் ஆகல ப்ரோ ஒரு மாசோ போனாதா வரு ப்ரோ ஒரு லட்ச ரூவா
அத விட்டு தள்ளுங்க ப்ரோ ப்ரோ நீங்க நைட்டு ஃப்ரீயா ப்ரோ ப்ரோ இந்த வண்டியோட லாக்செட்டு ஒன்னு மாத்துலா ப்ரோ
அ அப்டிங்களா நல்லது ஜெட்டு ஓனரு வந்து நா தா ப்ரோ வேற என்ன நா ஜெட்லயே நாங்க வந்து மீட் பண்ல ப்ரோ நீங்க வந்தா என்னோட என்னோட சார்பா ஒரு ஜெட்டு உங்களுக்கு ஃப்ரீ ப்ரோ
அப்புற நீங்க சொன்னீங்கன்னா என்னன்னு பாத்து மாட்டி விட்டுறலா ப்ரோ லாக் செட்ட
அப்டிங்களா என்னா ப்ரோ லாக் செட் அது
லாக் செட் ப்ரோ வண்டியோட லாக் செட்டு ப்ரோ
ஓ ஆன் ஆஃப் சுச்சா ப்ரோ
ஆன் ஆஃப் சுச்சு இல்ல ப்ரோ லாக் செட் ப்ரோ சாவி போடுவ ப்ரோ
அதா ப்ரோ சாவி போட்டு ஆன் பன்ணுவோ ஆஃப் பன்ணுவோ லாக் பண்ணுவோ அதான ப்ரோ
ஆமா அதேதா ப்ரோ தா ப்ரோ ஃபுல்லா கழட்டி மாட்டுனோ ப்ரோ நம்மட்ட மெக்கானிக் இருக்கறாங்க இன்னு ரெண்டு ஆளுங்க இருந்தா கரட்டா இருக்கு ப்ரோ
இன்னு ரெண்டு நாள் வேணுமா நா ஜெட்டுல்ல அனுப்ச்சி விடுற ப்ரோ
நீங்க வந்துருங்க ப்ரோ ஏற்கனவே ஒருத்த புக் பண்ணிருக்குறா கெபிலு
வேணா வேணா ப்ரோ நாளைக்கு வந்து நம்ம இதுக் போறோம் ப்ரோ
ப்ரோ நாளைக்கு தான ப்ரோ போறீங்க நைட்டா முடிச்சில்லா ப்ரோ
இன்னைக்கு தோணாதா ப்ரோ நாளைக்கு ஃபரெஷ்ஷா போடுறதுக்கு ஃபர்ஸ்ட் பாடி ஹெல்த் ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
நீங்க ப்ரோ எப்ப தூங்குறீங்க எப்ப எஞ்சிக்கிறீங்க எப்ப போறீங்க
இப்பவே தூக்கமா தா ப்ரோ வருது தூங்கல ப்ரோ ஹலோ
அதா ப்ரோ நா சொன்ன நீங்க என்னா ப்ரோ நீங்க வண்டி ரெடி பண்லானு சொல்றீங்க
ம்
வேற என்
ப்ரோ நீங்க ப்ரோ நீங்க தா ப்ரோ சொல்றீங்க எல்லாருமே சொல்றாங்க ப்ரோ பத்தி நீங்க ரொம்ப பெரிய கையா என்னனுமோ பண்ணுவீங்ளா பொண்ணுங்கல்லா உங்கள பாத்தாலே மடியில வந்து விழுகுமாமே
ஆமா ப்ரோ ஆமா ப்ரோ
நெனச்சாவே பெருமையா இருக்கு ப்ரோ
பெருமையா இருக்கா ப்ரோ நீங்க பீத்திக்காதீங்க வேற என்னா சொல்லுங்க ப்ரோ
அதா ப்ரோ உங்கள மாரி வாழணு ப்ரோ ஜாலியா இப்ப
ஏங்க என்ன மாறி வாழலோனா எது குனியணும் ப்ரோ குனிஞ்சி பெயிண்ட் அடிக்கணு சுண்ணாம்பு அடிக்கணு கீழ
அது நம்ளுக்கு வேண்டா ப்ரோ என்ன ப்ரோ நீ நா தா ப்ரோ அதுக்கு ஹெட்டு நான் தா ப்ரோ தலைவ அதுக்கு என்னா ப்ரோ நீ தவறான செயல் இது தவறான செயல் அத விடு ப்ரோ ஜனநாயகன்
நீங்க தலைவரா
அது
வேற ப்ரோ
ஜாலியா தா ப்ரோ போது
ஜாலிய தா போதா இந்த நக்கினு போது ப்ரோ
ப்ரோ அப்டி எல்லா சொல்ல கூடாது ப்ரோ தப்பு ப்ரோ வாயிலயே அடிங்க ப்ரோ
ஐயயோ அச்சிக்கின்ன ப்ரோ இருங்க ப்ரோ ஒன்னு ரெண்டே மூனு அச்சிக்கின்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ வேற என்ன என்னா சமயல் இன்னைக்கு இன்னிக்கு என்னா சமையல்
சாம்பார் சமையல் சாதம்
சாம்பார் சாதமா வேற என ப்ரோ நம்ம வீட்ல சிக்கன் ரைஸ் ப்ரோ
சிக்கன் ரைஸ்லா வீட்லியேப் பண்ணிர்ரீங்ளா
ஆமா ப்ரோ நாம்ளே மேக் பண்றதாம் ப்ரோ சிக்கன் ரைஸ் வேனூனா கூட சொல்லுங்க ப்ரோ சிக்கன் ரைஸ் ஷாப்பு கூட வச்சுகிறோ சிக்கன் ரைஸ் ஃபஸ்ட்டு ஓபனிங் பண்ணது நாம்மதா ஒரு ப்ரோ கிராண்ட் ஓப்பனிங்
ப்ரோ
போட்டு தரல ப்ரோ அவனுக்கு அவ எதோ டேங்க்லந்து புடிப்பா எஃப் எம்ல எத்துபோய் அங்கியு வெட்டுவா இக்கிது ப்ரோ.. அதுகு ஆக்சுவலா நம்ம கிட்டதா ப்ரோ எல்லா
அப்டிங்ளா ப்ரோ ஒரு வீல்ல ஓட்டுவம் ப்ரோ
ஆ
ஆமாங்ளா ப்ரோ
ப்ரோ ஒங்கள்து வெண்டு நாய்சாருக்கு ப்ரோ ரொம்போ
இன்னா ப்ரோ ஆசே
ஆ ப்ரோ வெண்டு நாய்சாருக்கு ப்ரோ உங்க சைடு கொஞ்ச என்னன் செக் பண்ணுங்க ப்ரோ
அண்ணா வாய்ஸ் பிரேக் ஆவுதுங்னா
புரிலங் ப்ரோ
வாய்ஸ் பிரேக் ஆவுதா ப்ரோ
ப்ரோ விண்ட் நாய்ஸு ப்ரோ காத்து சவுண்டாருக்கு ப்ரோ
இப்ப கேக்குதுங்ளா
கேக்குதுங் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ
ஆ இன்னா இன்னா வுங்க பக்கோ ஒன்னு கேக்கல ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆவுது ப்ரோ
கேக்கு ப்ரோ ஒரு வேல இப்போ கேக்குதா ப்ரோ
ஆ இப்போ கொஞ்ச கேக்குது ப்ரோ
கொஞ்சமா கேக்குதா ப்ரோ ஓகேங் ப்ரோ
ஆ ஓகே ஓகே ஓகே சமயல்ல வந்து பெப்பேர் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கிரேவி மசாலா, சிக் க்கன் சுக்கா அதெல்லாம் போட்டு செய்வே ப்ரோ ஏ கருபா பாத்துகிறிங்ளா ப்ரோ ஆமா
சமையல்
ஆ அத்திங்ளா ப்ரோ வேற ப்ரோ வேற லைப்ஃபுலா எப்டி போக போது இன்னாப் பண்லான் வாழ்க்கைல வாழ்க்கைல என்னலாம் பண்ண போறீங்க என்னலா செய்ய போறீங்க இப்ப ஒங்க ஜாப் என்னா
நம்மளுக்கு வாழ்கைல ஒரே ஒரு லட்சியந்தா ப்ரோ கல்யாணம் பண்ணு
யாவ்ரே
கல்யாணம் பண்ணு பொண்ணு பாக்கணு ப்ரோ
கல்யாணம் பண்ணும் பொண்ணு பாகணு அத்தா வேட ஏழு நல்லது வேற ப்ரோ வேற என்னாப் பண்லானு இகிறிங்க கல்யாணம் பண்
இன்னா ப்ரோ ப்ரோ என்ன கேட்டா பெண்டு பேக்ல விழுது ப்ரோ பெல்லு பெல்லு ப்ராப்ளமாயிட்டு இகுது ப்ரோ இந்த பக்கம்
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அதாம் ப்ரோ
வேறதா
இன்னு பாக்லாம் ப்ரோ
சொல்லுங்க ப்ரோ
சரி ஓகே ப்ரோ பாப்போ ப்ரோ நம்ம நேர முடியரது ப்ரோ
ஆமா நேர முடிவுற்றது நன்றி வணக்கம்
ஓகே ப்ரோ
ஓகே ப்ரோ